ஹலோ ஆ ஆ வணக்கம் ப்ரோ சொல்லுங் ப்ரோ
ப்ரே எப்டி இருக்கீங்க ப்ரோ நல்லா
நல்லாருக்கே ப்ரோ சாப்ட்டீங்ளா
இல்ல ப்ரோ இதுக்கப்பறந்தா சாப்பட்ணு கால்ல சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ஒரு மணி ஆவ போது
ஆமா ப்ரோ வீட்ல இருக்கற்த்னால பசிக்க மாட்டக்து ப்ரோ
ம் ம்
ம்
என்னாச்சி
அதே ஒர்க் எதாச்சி போய்ட்டு வந்தமன்னா பசிச்சிருக்கு சும்மாதான இருக்கோ வீட்ல அதுனால பசிக்ல
சேர் சேர் ப்ரோ
நீங் சாப்ட்டீங்ளா ப்ரோ என்ன சாப்ட்டீங்க
நம்போ எ இட்லி சாரி இட்லி ப்ரோ
இட்லியா இப்ப ப்ரோ இப்ப இ்ட்லியா
இப்ப இல்ல காத்தால
இப்போ
இப்ப உன்னு டைம் இருக்குல்ல இப்ப தா ஒன் ஆவ போது ம்
என்ன சமச்சிருக்காங்க வீட்ல சாட்டர்டே
வீட்ல கறி கொழம்பு சாப்பாடு தா
சேர் சேரி ப்ரோ நீங்க என்ன ப்ரோ ஒர்க் பண்றீங்ளா இல்ல காலேஜ் போறீங்ளா
நம் சும்மா தா ப்ரோ இருக்குது
காலேஜ்லா முடிச்டீங்ளா
காலேஜ் இல்ல பிளஸ் டூ தா
பிளஸ் டூவா ஓகே ஓகே ப்ரோ ஏ ப்ரோ காலேஜ் போல ஆ இப்பதா ப்ரோ காலேஜ் முடிச்சே
சேர் சாரி காலேஜ்னா நம்மளு என்னா சொல்றது சும்மா படிப்புல இன்ட்ரெஸ்ட்ல்ல அப்டியே ஜாலியா சுத்தினு இருந்துட்டு அந்த மாரி
ஓ ஓகே ஓகே ப்ரோ எங்க ப்ரோ வீட்ல இருக்கீங்ளா வெளிய இருக்கீங்ளா
சும்மா அப்டியே வண்டில்ல ரவுண்ட்ஸ்சு
ப்ரோ சவுண்டா கேக்குது பேக்ரவுண்ட்ல கேக் கூடாது கேட்டா வந்து ரிஜெக்ட் ஆய்டு கால்
ஆ ஆ அதுதா அதுக்கு தா இப்போ போ ப்ரோ இப்ப ஆப்பு இதாய்ட்டு உன்னு எத்தன் நாள்ல இது ஆவு கால் பண்ற மாரி என்க் எனக்கு ஆப்ஷனே இல்ல
அதா ப்ரோ உங்களுக் வந்து நா வந்து தனியா சொல்றே இப்ப இதுல பேசக்கூடாது அத பத்தி
ஆ ஆ ஆ தனியா எல்லா மெசேஜ் பண்ணிவுடுங் ப்ரோ
ஆ செரி செரி தோழா
ம் செரி ப்ரோ ஆ ப்ரோ அப்றோ நீ என்னாவா இருக் பண்றீங்க முடிச்சு
நா இன்னு ஒர்க்கு போல ப்ரோ இதுக்கு அப்றோ தா ஒர்க் போனு ரிசல்ட் இன்னு நானா பி சி ஏ ப்ரோ
பி சி ஏ பி ஏ பி சி ஏ னா இந்த கம்ப்யூட்ர் சயின்ஸா ம் ம் ம் இல்ல ஐ டி மாரியா இல்ல பேங்கிங்கா இல்ல எப்டி
ஐ டி தா போலான்னு சொல்ட்டு அந்த குரூப் எடுத்தே
ஆ ஆ அது கோடிங் தனியா இது பண்ணமே
ஆமாமா ப்ரோ கோடிங் தனியா நம்ம கத்துக்ணு அது கோடிங் இப்ப நம்மளுக்கு ஜென்ரலா கொஞ்சோ ஃபேசிக்கா தெரிஞ்சாலே போது ப்ரோ அது கம்பெனி உள்ள செலக்ட் இப்போ நம்ம படிக்கிறது ஒன்னு அங்க ஒர்க்ல வராது ஓகேங்ளா வந்து நமக்கு அது உள்ள அந்த இன்டர்வியூ எடுப்பாங்கள்ள அது உள்ள போகுறதுக்கு மட்டுதா நம்மளுக்கு படிக்கிறது தேவையே
ஆ ஆ
இப்ப உள்ள போயிட்டோம்னா வேற மாரிதா இருக்குமே
ஆ ஆ
நெறையா பேர் கிட்ட கேட்டே
ஆ இப்போ நம்ம அந்த அவங்க சொல்றதுக்கு அது ஒரு இதா ஒரு அசைமெண்ட் வெச்சா அந்த ஒரு கோடிங்ல தான இது பண்ணு அந்த அசைமெண்ட் கூட
கோடிங்ல தா ப்ரோ பண்ணு ஆனா நம்ம படிக்கிறதுக்கு ஏத்த மாரி வராது
ஆ ஆ இல்லல்ல அந்த பேசிக் கோடிங் தெரிஞ்சா போது
ஆ சும்மா ஃபேசிக் தெரிஞ்சி வெச்சிருந்தா போது அப்டியே டீப்பா கத் இப்ப வந்து ஒர்க்கு போயிட்டாலே ஆட்டோமெட்டிக்கா நமக்கு வந்து அந்த இப்போ பைத்தான் வெச்சுக்கங்ளே பைத்தான் கத்து வெச்சிருக்க வெச்சுங்கங்களே ஆ இப்ப வந்து பைத்தான் அதுல கத்துக்கணும்னா நெக்ட்டு வந்து ஜாவா அடியே ஒர்க் பண்ணிட்டு கத்துக்கலா அது வந்து ஈஸியா இரு ஏன்னா வந்து ஃபீல்ட் அந்த ஒர்க் பண்ணும் போது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு கத்துக்கும் போது அதா வந்து இப்ப நம்ம இப்ப வந்து தியரியா படிக்கும் போது புரியாது அவ்ளவா
ஆ ஆ
இப்ப கம்ப்யூட்டர்லயே ஒர்க் பண்ணி அது பண்ணும் போது ஈஸியா புரிஞ்சிரு இது இவ்ளோதானா அப்டின்னு சொல்ட்டு அதனால தா வந்து மோஸ்டா வந்து எல்லாரு வந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் தா கத்துப்பாங்க உள்ள போம் போது அதுக்கப்றோ உள்ள போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காவே ரெண்டு மூணு லேங்குவேஜ் கத்துகலா அவ்ளோதா கஷ்ட கொஞ்சோ கஷ்டோதா அது கொஞ்ச புரியாது அவ்ளோதா
ம் ம் அதா வேலைக்கு போற வரைக்கு வேலைக்கு போற வரைக்கு கஷ்டோ
ஆமா
அது டச் ஆகிட்ட அது கொஞ்சோ இதாகிடு
ஆமா ஐ டி கம்பெனி பத்தி என்ன ப்ரோ பிளஸ்ன வந்து பிரஷரா தா இருக்கு மேனேஜர் வந்து கத்திட்டே இருப்பாங்க அப்பப்போ
ஆ ஆ
அது நம்போ அவுங்க குடுக்குற ஓர்க்கு முடுச்சுட்டோமுனா நம்ம ஜாலிய இருக்லா ஃப்ரீயா இருகலா கேக்கவே மாட்டா ஒரு நாள் வந்து ஒர்க்கே இருக்காதான்
ம் ம் அதா அந்த டைய அந்த மாசத்துக்கு இவ்ளதான்டு
ஆமா ஆமா அப்டி இல்ல இப்ப வந்து இப்ப எதாச்சு அ மல்டிநேஷனல் கம்பெனினா வந்து யூ எஸ் அந்த டைமிங்ல வந்து ஒர்க் பண்ற மாரி வரு யூ எஸ் ல வந்து எப்ப எப்டினா இப்ப இங்க வந்து நைட்னா அங்க வந்து பகலு அந்த மாரி இப்ப நைட் சிஃப்ட் நம்ம ஒர்க் பண்ணனு ஒர்க் பண்ணனு இங்க பண்ற மாரி இருந்தா சரிங்களா இப்ப வந்து அங்க ஏதாச்சு ஒரு நெட்ஒர்க் இஷ்யுவோ ஏதாச்சு ஒரு இஷ்யூ வந்தா நமக்கு வந்து மெய்ல் வரு
ஆ ஆ
அது வந்து இது இந்த மாரி ப்ராப்ளம் ஒரு இது அது கொஞ்சம் என்னான் பாருங்க அப்டின் சொன்னாங்னா நம்ம அது அந்த ப்ராப்ளத்த வந்து சால் பண்ணிற்வாங்க அவ்ளதா
ஆ ஆ
அத கோடிங் மூலியமோ அத வந்து இது பண்ணு அவ்ளதா மத்தபடி ஒன்னு இல்ல
ம் ம்
அப்பறோ வந்து அந்த ஐ டி கம்பனில இருக்கும்போது இப்ப நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரு நம்ம ஒரு கம்பனி உள்ள போய்ட்டாலே சும்மா ஒரு ஒரு வர்ஷோ ஒரு ஆறு மாசோ ஒர்க் பண்ணாலே அடுத்த கம்பனி திரும்ப நீ வேற கம்பனிக் போம்போது இப்ப இங்க இருவதாயிரோ வாங்கறனா அங்க முப்பதாயிரோ முப்பத்தஞ்சாயிரோ வரு அத்த வேற கம்பனிக்கு மா அந்த மாரிதா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக சேலரி அதிகமாய்டே இருக்கு
அதா இந்த பெங்ளூரு அ சென்னை ஹைராபாத் இந்த மாரி எடத்துக்கு போனாதா நல்லார்க்கு ரன்ஜித்து
ஆமா வ சென்னை பேங்ளூர் மும்பை ஹைராபாத் அந்த மாரி வந்து ஐ டி கம்பனி நெறைய இருக்கு மவ்டிநேஷனல் கம்பனிலா
ம் ம்
அ அப்பறோ வந்து என்ன பாத்தீங்கனாக்கா இப்போ அதுல இருக்கறது என்ன பிளஸ்னா வந்து ட்ரிப் அதுல அதிகமா கூட்டு போவாங்க ட்ரிப் வந்து சும்மாவே கூட்டு போவாங்க
ஆமா இதா மாசமா ஆமா மந்த்ல மாசோ ஆர மாத அ
அப்பறோ ஆறு மாசத்துக்கு ஒர் தடவ ட்ரிப் வரு இப்பயாச்சு வந்து அவுங்க வந்து ஆஃபர் தருவாங்க இந்த மாரி இப்ப அவுங்களோட பிரான்ச் வந்து ஃபா ஃபாரின்ல இருக்குன் வச்சுக்கயே அப்ராட்ல அங்கருந்து இங் அங்க ஒரு ஆஃபர் தருவாங்க அவுங் இங்க இருந்து யாராச்சு ரெஃபர் பண்ணி அங்க அனுப்புவோ மாரி அது வந்து ஒரு ஆறு மாசமோ இல்ல மூணு மாசமோ அந்த மாரி அங்க ஒர்க் பண்ணிட்டு அங்க சுத்தி பாத்துட்டு அந்த மாரி வரா மாரி இருக்கு பெரிய பெரிய ட்ரிப்லா
ஆ ஆ
அந்த மாரில்லா இருக்கு அதுனால தா வந்து மோஸ்ட்டா வந்து ஐ டி கம்பனிய நெறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க
ஆ ஆ சேர் சர்ரா இப்போ ஆனா அ ப்ரோ
சொல்லுங்க சொல்லுங்க எதோ சொல்ல வர்ரீங்க
இல்ல இப்போ அது ஸ்டாட்டிங் போறதுக்கு அந்த இது பண்றது துக்கு நம்மளுக்கு உள்ள ஆள் வேணுல
ஆளுன்றது மேட்டர் இல்ல ப்ரோ இப்ப நம் ந அது வந்து ஆளு இருந்தா அவ்ளவா நம்மளுக்கு தெரியாது கஷ்டொ தெரியாது ஆளு இல்லனா கொஞ்சோ கஷ்டமா தா இருக்கு ஃபர்ஸ்ட் உள்ள போம் போது ஏனா ன்னா எடோ யாரு யார பாக்கணு ஒண்ணுமே புரியாது
ம் இப்ப நம்போ அத அண்ண நம்போ நம்ப அண்ணா ஒரு அண்ணா எடுக்கறாரு ஆளு ஐ டி யிலே
ம் ம்
நம்பளுக்கு தெரிஞ்ச ஆளு இங்க அவரு அவரு இப்ப வந்து லண்டன்ல இருக்கிறாரு
ஓகே ஓகே ப்ரோ
ம்கும்
ம்
அது லண்டன்ல இருக்கிறாரு இப்போ ஆனா அவர் இங்க இருக்கும் போது எடுத்துட்டு இருந்தாரு
ஓகே ஓகே
ம்கும் ஆள் சேத்து உடுனு இது பண்ணிருந்தாரு
அதா ப்ரோ இப்போ வந்து அ அதா அதா சாரி எல்லா ஃபாரின் கம்பனி தா மோஸ்டா அதா ப்ரோ ச டி வந்து நம்ம உள்ள போறதா பிரச்சனைய உள்ள போயிட்டு வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ற மாரி நாலு பேர் ஒர்க் பண்ண அங்க வருவாங்க வ அவங்களோட ஃபிரெண்ட கான்டாக்ட் பண்ணி ஒருக்க அந்த கான்டாக்ட் மூலியமாவே வந்து கொஞ்ச அதோட கொஞ்ச நல்லா ஃபஸ்ட் உள்ள போறதுதா மேட்டரு எந்த விஷயமா இருந்தாலுமே நீங்க என்ன ப்ரோ ஏதாச்சும் பிசினஸ் பண்ற மாரியா
பிஸினஸ் ஆ ப்ரோ நாலஞ்சு பிஸினஸ் இது பண்ணிக்குது பாக்கலா
ன்னா பிஸினஸ் ப்ரோ
சும்மா இந்த என்னா சொல்றது இந்த கறி கடை மாரி இந்த என்ன மாரி இந்த மாரி கடைங்க இப்ப ஒரு கால் மெய்னா முக் கியமான கால் வருது கொஞ்சோ கட் பண்ணுறீங்களா கொஞ்சோ
இன்னு ஒரு ரெண்டற நிமிஷோ வெய்ட் பண்ண முடியுமா புரியல ப்ரோ ஹலோ ஹலோ கேக்குதா ப்ரோ ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா